ஹலோ
கேக்குதாடா ம் சொல்ரா மச்சி
ம் அப்றோ இந்த பொண்ணே பண்ணிருந்தா அந்த பொண்ண லவ் பண்ணிருக்லாடா ஆவண்யா பொண்ணு அந்த பொண்ணு ஆ ஹா செவன்த்து ஆ இப்போனா அந்த பொண்ணு பேசு டா
ஆ
இத்தனிக்கு அவுங்க அண்ணலா எனக்கு அவ்ளோ ஃப்ரெண்டு இப்ப வரையு
ம் ம்
நம்ப அந்த பீமாண்ணே ஊரு தா அந்த அவுங்க அண்ணணு
மச்சி இப்போ நீ எனக்கு சொன்னது வந்து கொஞ்சொ லை ட்டா அப்டே புரியாத மாரியிது ஃபர்ஸ்ட்டு நீ வந்து ஃபிஃப்த்துல ஒரு பொண்ண பாத்தல
ஆமா
அது வந்து தாசரா
ஆமாடா நம்ப ஸ்கூல் நம்ப ஸ்கூல் தான்டா அது
நம்ப ஸ்கூல் ஆ இப்ப நீ ஃபிஃப்த்துல பாத்தியே ஆ அதா தேர்ட் ஸ்கூல்வ பச்சது அப்றோ தேசரப்பு
ஆமாமா அவுங்க அப்பா எற்ந்ததுனால அங்க போய்ச்சி
தாஸ் தாஸ் சார் ஸ்கூல்லு
ஆமா ஆமா
அதுக்கப்றோ இன்னொனு பாத்தியா அது வந்து செவன்த் எய்த்துல
ஆமா அது வந்து செவன்து எய்து ஆமா செவன்த் எய்துல பாத்தே
அது வந்து ஃப்ரெண்ட் அப்றோ லாஸ்ட் டா சொனனே அதுக்கு அப்றோ பேசாம போய்ருச்சு அப்றோ அதுக்கு அப்றோ இன்னொன்னு பாத்தல அதுக்கப்றோ அது வந்து பேச வரும் போது இந்த மாதிரி சொல்ட்டியா அந்த பொண்ணுட்ட
அந்த மாரிலா ஆமா சொல்ட்டு இந்த மாரினே இப்டி இது வேலைக்கு ஆவாதுன்னே அப்டின்னு சொல்ட்டே ஆனா எங்கிட்ட பேசாம பொய்ட்ச்சி அதுனாலையே
அ
அத ரீசன்னு டீ குட்சியா கால்ல எழ்ந்து
டீயா
ம்ம் டீ குட்சிட்டே
இல்ல கால்ல இப்ப மத்தியானமே ஆக போது
ஆ இல்லாட தம்பி இனிமே டீ எங்க டீ ஏ இல்ல டா டீ இருக்குடா டீ குடிலாமனு பாக்குறே
அவல்தா குடி சாப் சாப் சாப்ட்டு வன்ட்டு டீ குடுப்பியா
ஆமா
ம்
ஒசேக்லா அது மாரி எதனா பண்ணிணே இருப்போ நாங்க
அ
ஆமா பாக்கல மாட்டே எ என்ன என்னா பண்ண எப்டி பண்ண தோணுதோ பண்ணு
ம் மச்சி அப்றோ வேற எதனா பேசலா இதே ஸ்கூல்லல எங்கனா டூர்ல இட்டுன்னு பொயிக்காங்ளா
ஆ ஐ வி லா டே நீ எந்தெந்த ஊர்குல்லா பொய்க்குற
டே நா ஊருக்குல்ல எந்த ஊருக்கு நா மோஸ்ட்டா ஆ போனது இல்லடா
ஆவ்
ம்ம்
டே மச்சா இங்க துது போடுவாங்க பார்மா இத அத மாசத்துக்கு ஒருவாட்டி நா போவே இங்க கிஷோர் கினி தெரியுல உன்க்கு
எந்த கிஷோரு வெளியூரா
வெளியூர்ல இருக்குறானே வெளியூர்ல இல்லடா
ம்
இப்ப வெள்நாட்ல இருக்குறானே இவுங்க பன்னீர் ஸ்டோர் இல்ல
ஆமா
அவுங்க பைய
வெள்நாட்லியா இருக்குறா
ஆமா ரஷ்யால இக்குறா
அ
அனா பைய செம்ம ஜாலியா இருக்கறான்டா பைய டாக்ட்ருக்கு போனா படிக்கலானு
அ
ஒரு எக்ஸாம் எழுதுனா ஃபெயில் ஆய்ட்டா இன்னொரு எக்ஸாம் எழுதனா ரெண்டு மூணு எக்ஸாம்ல ஃபெயில் ஆய்ட்டானா தெர்ல என்ன கதனு சரியா
ஆ
ம் போயிட்டு என்னாப் பண்ணறது என்ன ஷோ விட்டாலுமே எல்லாமே இங்க ரஷ்யால இருந்து அங்க போய் படிறாங்கல்ல
ஆமா
தா இங்க இண்டியால இருந்து
ஆமா
அவங்களுக்கு எல்லாருக்குமே தமிழ் படம் எல்லாம் போடுவாங்க தேட்டர்ல
எங்க அங்கியா
ஆமா அங்கயே போடுங்க ஒரே ஒரு ஷோ மட்டும்
ஆ
எல்லா ஷோமே பாக்குறான் ஜாலியாகக்குறான்
அ என் அவன் பேஃஸ் நா பாத்துருப்பேணா
பாத்து ப்ரோ
எனக்கு ஃபேஸ் ஞாபகம் இல்ல சரியா மச்சி காலேஜு போனதுல இருந்து ஞாபக மறதி அதிகமாயிடுச்சுரா
ஞாபக சத்தி அதிகமாயிடுச்சா
ஞாபகம் மறதி அதிகமாயிருச்சுன்னே
ஏய் அதெல்லாம் எனக்கே அதிகமா இருக்குதுடா ஏன்னே தெரியல டா சுரேஷ உனக்கு ஒண்ணு தெரியுமா நா இப்ப ஏதுனா ஒரு பொருள் ஒரு இடத்துல வக்கிறேன்னு வச்சுக்கோ
ஆ
அந்த பொருள் எந்த இடத்துல வச்சன்னா ஞாயபகம் இருக்க மாட்டேந்துரா
வெறுப்பா இருக்குறா காலேஜுக்கு போனதுல அப்படி ஆயிடுச்சுறா எனக்கு
இப்ப எங்க அம்மா கேட்டு சாத்த சொன்னாங்கன்னு வச்சுக்கோயேன்
ம்
நான் சாத்திட்டிருப்பேன் கேட்ட
ஆ மறுபடியும் போய் பாப்பியா
போய் ஆனா இப்போ வீட்டுக்கு வந்து வீட் க்கு வந்து யோசிப்ப அப்ப நான் சாத்துன மாதிரி எனக்கு தாட்டே இருக்காது
ம்
அடப்போயா சொன்னா நம் போய் செய்யாம திரும்ப சாத்தித்தா இருக்கு அப்பரமா யோசிப்ப ஆமால அதான் வந்து போன மேரி இருக்கு அப்படின்னு நா சொல்லுவேன்.
ம்
பாத்துக்க எப்படி எல்லா ஞாபக மறதி இருக்ன்னு
வெறுப்பா இருக்கும் டா காலேஜ் போனதுல இருந்து ஏதுதோதா ஆகுது நம்பளுக்கு
ஆமா ஆமா காலேஜ் வெறுப்புடா பைய இன்னும் அப்றம் என்ன தெரியுமா காலேஜ் முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலைல போய் உடக்காரணும் மச்சா
எங்கணா போயிட்டு ஐ டி அந்த மாறி போயிட்டு எங்கண்ணா
ஐ டி தான் ஐ டி தான் போப்போறேன் ஐ. டி தான்டான்டா எங்க அண் என்ன இந்த, கோர்ஸ் டாலி கோர்ஸ படி படிக்கிறே காலேஜ்ல
தீபக் ப்ரோ என்ன வேல செய்றாரு
தீபக் ப்ரோ தீபக் ப்ரோ சும்மாதா இருக்காரு என்ன டீடைல்ஸ் சர்டிபிகேட் வரல முச்சு டூ இயர்ஸ் ஆயிச்சு இன்னும் டிகிரி எடுத்து தரல
அப்பனா காசு குடுத்து வாங்கிக்க வேண்டியதுதானடா
டிகிரி சர்டிபிகேட் காலேஜல வருனு மச்சா அதுத நம்ம காலேஜ்லா தந்துருவாங்க ஒரு ஃபோர் டூ ஃபைவ் மந்த்ஸ்ல
ம்
யூனிவர்சிட்டில மெட்ராஸ் யூனவர்சிட்டில எப்பவுமே பண்ணுவாங்கடா
ம்
அந்த ரேசு எப்பமே இருப்பானுங்க ஒரு பார்வ மெட்ராஸ் யுனிவர்சிட்டி அதான்
எங்கன்னா வேலைக்கு போறாங்களா
வீட்லதா இருக்கான் எங்கியும் போறது கெடையாது இப்போ போறா வி லேஸ் கம்பெனி போயின்ட்டுருக்கான்
ஆ
ஓமாண்டி அது நம்ப போற வேலைய உட ஈசியான வேல இன்னாரு இது தா நம்ம கரெட்டு பாவண்டா சுரேஷூ
ஆமா ஆமா இது உக்காந்துக்கினே சம்பாரிப்பாங்க ஒரு சில பேர்லா
ஆமா ஆமா
ஒன்னுமே இருக்காது வேலயில
இப்போ டாஸ்க் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுதாமா
இன்னைக்கு முடியுது ஆ இன்னைக்கு முடியுது ஆமா இன்னைக்குதா முடியுதுன்னு நெனைக்கிற இன்னைக்கு முடியுது போல டாஸ்க்கு நாலக்கி இல்ல திங்க் கெம புதுசா ஆரம்பிக்குதுன்னு நெனக்கிற
தேம் சொன்னான
அவங்கதா சொன்னா முஞ்சவரைக்கு இன்னைக்கு அவ்ளோ முடியுமா அவ்ளோ இது கம்ப்ளீட் பண்ணுடான்ன குரூப்ல போட்டா மெசேஜிய
அதுதா என்கிட்ட இன்ஃபாம் பண்ண சொன்னா
எல்லாரு கம்ப்ளீட் பண்ணோம் டா யாருமே நம்ப குரூப்ல யாருமே பண்ணலியான்டா
ஏ அவளும் மண்ணே பண்ணலா உன்ன அ பரே
இந்து யார் தெர்மா நீ கொஞ்ச பண்ணிகிறியா நீ பன்ற இப்ப இன்னா
ஆ பண்றோ நீ கன்ஃபாம் பண்ணிறது எல்லாமே ஓங்க் கூடதா பண்ண போற
அப்புறம் வந்து காவியாட்ட சொன்னா அதுவும் பண்ல
காவியாவா
ஆ
ஆ
அது வந்து எவ்ளோ பன்னிச்சா எட்டு தா பண்ணிக்கிது போல
ம்
அதுக்கப்றோ வேற யாரு ஹரிய சேத்து ஹரிக்கு வரும் வந்துச்சாம்மா டாஸ்க்கு
ஹரி டாஸ்க்லா வந்து ச்சன வந்த ஒன்னே முடிக்காம இருக்கான் எப்டியோ கால்ல ஃபோன் பண்ணிருப்பா பிரேம் கூட ஆ
அப்புறம் வேற யாரு வேற யாரு பிரித்திவு நேத்திதா சேத்து உட்டாங்க அதனால் அவனுக்கு வராது டாஸ்க்கே இப்ப இவனுங்கலா பண்ணவே இல்ற அரி அரி அரி இன்னான ஹரியும் காவியாவு பண்ணாங்கன்னா கரட்டான்டா இருக்கும்
அரியும் காவியாவும் ரெண்டு பேரும் பண்ணா கரட்டா இந்துருக்கும்ல
ம் ம் நம்பதா பண்லே நம்பளால தா டிலே ஆவுதா
நம்போ அப்டியா எல்லாம் முஞ்சிட்டு இருக்குமாமே எப்பயோ முடிச்ட்டு ரெண்டு நாள் கழிச்சி நிதனாம புதுசா வுட்ருப்பானுங்கள புது டாஸ்க ஆர் பாட்ஸ் போட்டு பேசலால ஆர் பாட்ஸ் போட்டு பேசலால
தெர்லயே அது என
அவெ பிரேம் தா சொன்னா பிரேமு தா சொன்னா பிரேம் இல்ல திவா சொன்னா திவா சொன்னா எந்த திவா அவுங்க டீம்ல ஒரு திவா இருக்கா
ஆ ஆ அது தெரியு தெரியு
ஆ எ அவன நா பாத்துருகறன்டா எங்கயோ பாத்துருகறன்டா அவன நல்லா நாபகோ இருக்குதுடா அவெ முஞ்சிய நா டியூஷன் படிக்கும்போது பாத்தேன் நெனைக்கிறே அவன
டூசன் எங்க பச்ச
இங்கதா செல்வராஜ் டூசன்ல படுச்சன்டா நானு கொஞ்ச நாளு
ம்
சாலஞ்சு டூசன் இருக்குதுல இங்க
எங்கடா எனக்கு தெர்லடா
டூசன் பேரு மாச்சா
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா
த
ம் ம்
ஆ ஆ அப்ப நா பச்சே நா அவ்ளதா நா ஒழுங்கா கிளாஸ் லெவல்லா எடுக்க மாட்டே சொன்ன மாரி சும்மா வருவாரு எப்ப டீச்சர் அப்பாய்ன் பண்றே சொல்ட்டு அப்ப நப்பாய்ண்ட் பண்ணுவாரு
ஆ
அதா டீச்சர் சொல்றாங்க கரட்டா டீச்சர்ஸ் வந்தாங்கனா எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் மட்டு எத்துருவோ கிளாஸு
ஆ
அப்பறோ வந்தா அவுங்க கிளாஸ் மிஸ்ளா கெளம்பிடுவாங்க இவரு தா எதுமே சொல்லித்தர மாட்டாரு ஆனா
இவரு வந்து சம்மா
சும்மா வருவாரு இந்த மாரி டூசன் எப்டின் பாப்பாரு எனகினா ஒரு நாள் செக் பண்வார்றா எனகினா பசங்க இந்த மாரி டெய்லியு ஃப்ரீயா வுட்டனா என்னகினா ஒரு நாள் கண்டிப்பா பசங்க ச சோம்பேரிதன படுவாங்கல்ல
ஆமா
அந்த டைம்ல டைட் பண்ணுவாரு வந்து தொப்புனு உக்காந்து இன்னக்கி நீ நல்லா மொச்சா மொத்தமா எத்துனுவருவாரு
எத்துனு போலன்னா காலி தானா
எத்துனு போனா காலி இல்ல ஸ்ரைட்டா வீட்டுக்கு ஃபோன் அடிப்பாரு
ஆ ஆ
நாலேல இருந்து ஒங்க பையே டூசன்க்கு வர்த்தா இல்லயா சொல்றுங்க எதுக்கு அவெ டூசன் வரா டூஷன் வந்து ஒன்னு படிக்க மாட்றா இருக்குற பசங்களையு கெடுத்து வுற்றான்ற மாரி சொல்லி வுட் ட்றாரா
ஆ ஆ
அதா நம்ம வீட்ல சும்மாவே இது பண்ணுவாங்க உனக்கே தெரியுல்ல
ம் ம்
அம்மா அவ்ளதா நா அப்டியா சொல்ட்டு வீட்ல வந்தா வீட்டுக்கு வந்தோனே ஒரு சண்ட ஒன்னு போகு டைட்டா ஒரே நடகற மாரி ஒன்னு வுன்னோ ஒண்ணு வுன்னோ ஒண்ணு ஒரு வார மாரி தான முடியனு
ஆ ஆ
டே நா ஒரு பதினஞ்ச ஓமருக்கு முச்சிர்றன்டா டே அம்மா பதினறாவ்து ஓமரு மு முடியலடா இர்றா
டே இர்ரா நா இது முச்சுட்டு நீங்க அமுச்சு வுட்டுறேண்டா ஸ்கிரீன்ஷாட்டு அமுச்சு வுட சொல்றான்டா
அப்டியா
அ ஆ ச திவாவ எனக்கு கால் பண்ணாங்கல்ல அப்டின்னா
ம் அவன தெரியுமா திவாவ
பண்ணிறம் தெரியாது டா ஃபோன் பண்றான்டா கால்ல எந்த திவா அ ஆ தெரியாது கால்ல ஃபோன் எடுக்கலாமா வேணமானு வேற யோ அப்றோ அவ அவ கால் பண்ட்டு கட் பண்ட்டா போ கால் பண்ணு இல்லல்ல நம்ளுக் பாத்தோனே அப்ற வந்து இப்ப கால் பண்லாமா வேணா பண்ணியிர்ந்தே அப்ப பண்ணி சொன்ன இந்தமேரி இன்னு கொஞ்ச நா இர்க்குது ப்ரோ
ஆ
இல்ல ப்ரோ சீக்கிறோ அம்ச்சு உடு ப்ரோ ஹலோ